ஹலோ
ஹலோ
நா பேசுறது கேக்குதா உங்குளுக்கு ஆ கேக்குது கேக்குது ம் இப்போ நம்ம எதப் பத்தி பேஸ் லா இன்னு அந்த பள்ளி நாட்கள் அ ப பீஸ் பேச லா அ உங்குளுக் உங்குளுக்கு எப்டி அந் ந்த நாட்கள்ல்லா நீங்க வந்து மிஸ் பண்ணிர்க்கீங்ளா நா வந்து அ திரும்ப அந்த எடத்துக்கு போயிர்ந்தா இன்னு நா எதோதொல்லா பண்ணிர்ப்ப அப்டின்னா நீங்க என்ன மாரி விஷ்யங்கள் சொல்றீங்க
நான் ந்தா பரவால்ல இதுவும் மிஸ் பண் மாரி தெர்ல நா ஃபஸ்ட்டு ஆ எல் கே ஜிலேந்து நா வந்து ஃபோர்த்து வெரிக்கு ஆந்துரால படிச்சே ஏன்னா ஆந்துரால படு ச ஆ எனக்கென்னன்னா அங்க வேணா ஆ அந்த உன்னோர் டெயிம் போய்ச் ஸ்கூலுக் போய் பாக்குனு அந்த ஸ்கூல் அப்டின் சொல்லிட்டு போணோ அ போறதுக் இப்ப வெரிக்கு சான்ஸ் கெடச்சதுல்ல மறுப்டி என்னைய தமிழ்நாடு வந்தப்போ நா மறுப்டியு ஃபோர் த்து வந்து தமிழ் படிச்சே அப்பதா அ ஆ இ ஈ யே கத்துக்கிட்டே ஃபோர்த் ஸ்டேண்டட்ல வந் போட்டாங்கோ அப்புறோ ஃபோர்த்து ஃபிஃப்து சிக்ஸ்து செவன்து மு அது மட்டும் மறுப்டியு இங்கே தமிழ்நாட்ல படிஸ்ட்டு எயித்து பெங்ளூர் போனே அங்க மறுப்டியு எயித் த்து வந்து கன்னடா வந்து அ ஆ இ கத்துக்கிட்டே எயித் ஸ்டாண்டடுதா க கன்னடா ஓட அ ஆ இ ஈ கத்துக்கிட்டே
ம்
அப்புறோ வந்து நயின்த்து டென்த்து லெவன்து டுவெல்து மறுபுடியு இங்கதா தமிழ்நாடு தா
ம் இப்போ நீங்க மாறி மாறி படிக் க்கும் மோது அ கொஞ்சோ கஷ்டமா இந்துதா இல்ல ஈஸியா இந்துதா உங்குளுக்கு
அ இந்த ஒன் இயர் மட்டுந்தா அங்க போயிந்த எயித் ஸ்டேண்டட் மட்டும் பெங்ளூர் அங்கப் பேயிர்ந்த மறுபுடியு இங்கதா வந்து கண்டினிவ் பண்ணிட்டே பட்டு என்னன்னா சிக் நா சிக்ஸ்த்து செவன்த்து ஒரு ஸ்கூல்ல தா படிச்சே அந்த ஸ்கூல்லியேதா நயின்த்து போய் ஜாயின் பண் ட்ட ஆனா சிக்ஸ்த்து செவன்த் து படிச்சதுல எனக்கே அவுங்குல யாருமே ஞாபகமே இல்லாம இருந்துத் அதுக்கப்றோ அவுங்க என் நயின்த்துல போயி நா எனக்கு நா பண்றே அ அவுங்கெல்லா என் ஞாபகே இர்க்கு அப்டின்னாங்க நாங்க ஒன் இயர் மட்டு கேப் எடுத்துட்டு வேற ஸ்கூல்க் படிஸ்ட்டு மறுபுடியும் போய் ஜாயின் பண்ணும் போது என்னய வந்து ஆக்ச்லி நா பெங்ளூர் போயிட்டு வந்து இப்ப ஹே ஹேர் ஸ்டைல்லா கட் பண்ணிட்டா எல்லா என்னைய டிஃப்ரெண்டா பாப்பாங்க எப்டி சொல்றது அ நா மட்டும் டிஃப்ரெண்டா தெரிவ க்ளாஸ்லியே டீச்சர்ஸ் வந்து எல்லாத்துக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலையுமே எல்லாத்துக்கோ நா டிஃப்ரெண்டா தெரிவ
ம் இப்போ எனக்குலா வந்து பாத்தீங்க அப்டினா நா வந்து அ ஒரு ம் அக் அ வ இப் ஒரு ப்ரீ கே ஜி அந்த இதுலந்து அது கூட ஆ எனக்கு சேக்க ஞாபகமே இல்ல எனக்கு எல் கே ஜிலந்து ஏதோ அந்த ஸ்கூல்லந்து ஏதோ சின்ன சின்ன அந்த நினைவுகள் இருக்குன் சொல்வாங்கல்ல
ஆமா எனக்கு எது ஞாபகோ இல்ல வேணா செகெண்டு தே டு வேணா லிட்டில் ஃப்லவர் லிட்டில் ஃப்லவர் அங்க ஸ்கூலு அப் அது வேணா ஞாபகோ இரு க்கு அது ம செகண்டு தேடு என்னமோ அது மட்டு தா ஞாபக இருக்கு எல் கே ஜி யூ கே ஜி ஃபஸ்ட் ஸ்டான்ட் அ இன்னப்
ம் நா வந்து அந்த அ எல் கே ஜில இருந்து நைன்த்து வரைக்கு ஒரு ஸ்கூல்ல படிச்ச அப்பறோ அங்க படிச்சு முடிச்சுட்டு அ கொஞ்சோ அந்த அ ஃபேமிலிய சு சுச்சுவேஷனால நா என்ன பண்ணுன டென்த்து வந்து வேற ஸ்கூலுக்கு வந்து போற மாரி இருந்தது அப்பறோ அங்க போய் படிச்சுட்டு திரும்ப நா லெவன்த்து டுவெல்த்து வந்து வேற ஸ்கூலுக்கு போன அது வந்து என்ன ஆச்சுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கு படிச்ச அந்த ஸ்கூல்ல இருந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுவு என்னோட குளோஸ் ஃப்ரெண்ட் அவுங்க அவுங்க எப்டி வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னு தெர்ல ரெண்டு பேருமே வந்துட்டாங்க எனக் கு அப்பல்லா வந்து ஃபோனு கடையாது எகிட்ட எதுமே கடையாது இப்பதாதா இருக்கு எந்த கிளாஸ் சேர் போறோ என்ன இது அப்டிங்கற மாதிரி தெரியு அப் அங்க அப்ப வந்து எனக்கு சுத் சுத்தமா தெரியல எகிட்ட எதுமே இல்ல நா வந்து பயந்துட்டே உள்ள போற ஐயோ இந்த ஸ்கூல்ல எப்டி இருக்கும்மோதே ஏனா நம்ப ஒரு ஒரு ஸ்கூலு போம்மோது நம்பள வந்து எப்டி ட்ரீட் பண்றாங்களோ அப்டிங்கற ஒரு பயோ நம்பளுக்கு இருக்குல்ல இதெல்லா வந்து எனக்கு பயங்கரமா இருந்தது என்னடா இது இவுங்க போஷன் முடிச்சுட்டன் சொல்வாங்க ஏனா அங்கேயே படிக்கிற பசங்கள்ல்லா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாதி போஷன் வந்து எங்களுக்கு முடி ச்சிட்டாங்க அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க நா டென்த்து போனப்ப ஸ்கூல்ல அப்டிதா சொன்னாங்க பாதி போஷன் நாங்க வந்து முடிச்சு ட்டோ நீ எப்டி படிப்ப அப்டின்னுல்லா கேட்டாங்க அதல்லா நா பாத்துக்கிற ஏதோ சமாளிச்சு நா படிச்சுக்கிற அப்டி இப்டின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இங்கிலீஷ் அ ஒரு சில கிரா அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அதல்லா கூட எனக்கு தெரியு இந்த டேரக்ட் இன்டேரக்ட் ஸ்பீச்லா கொஞசோ எனக்கு அப்பதிக்கு கஷ்டமா இருந்துது ஐயோ இத எப்புட்ரா பண்ண போறோ அப்டின் சொல்லிட்டு அந்த என்னென்னமோ இருந்தது அந்த கிராமர்ல அதல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கத்து குடுத்தாங்க அப்பறோ ஸ்பெஷல் கிளாஸ்ல்லா வந்து நீங்க தேர்ட்டி செவன் மேல எடுத்தீங்கன்னா நீங்க வந்து சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ண தேவ இல்ல அப்டில்லா சொன்னாங்க தமிழ் வந்து எனக்கு அ நேட்டிவா படிச்சதால எனக்கு தமிழ் எதுவு பிரச்சன இல்ல எனக்கு மத்த சப்ஜெக்ட்ல்லா மேக்ஸ்ல்லா ரொம்ப பயமா இரு க்கு என்னடா ஃபெயில் ஆயிடுவோமோ அப்டி இப்டின் சொல்லிட்டு அதுக்கப்புறோ நா வந்து நல்லாவே படிச்சிட்ட எனக்கு கொஞ்சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஒன் இயர்ல என்னால எவ்ளோ நல்லா அவுங்க கூட ஜெல்லாக முடியுமோ எல்லாமே ஆக முடிஞ்சுது ஆனா அதுக்கப்புறோ எங்கிட்ட எந்த நம்பரு இல்ல அப்டின்னும் போது கான்டக்ட் நம்பர் எதுமே இல்ல அதுக்கப்புறோ நா அவுங்கள கான்டக்ட்டு பண்ண முடி ல எல்லா எல்லாரு நல்ல மார்க் எடுத்துட்டு அங்க அங்க இருந்து வந்துட்டோ ஒவ்வொரு எடத்துக்கு நா இந்த ஸ்கூலுக்கு போம்மோது என்னோட பழைய ப்ரெண்ட்ஸ் சொன்னல அவுங்க ரெண்டு பேரு வந்திருந்தாங்க எனக்கு சம்ம சப் பரைஸ்டா இருந்துது எப்டி நீங்க வந்தீங்க இங்க இந்த ஸ்கூலுக்கு எப்டி யோசிச்சு வந்தீங்க அங்க ஆச்சரியமா இருக்கே அப்டின்னுல்லா கேட்ட நீ எப்டி இங்க வந்தனு அவுங்க என்ன கேக்கறாங்க இன்னுமே மா த்தி மாத்தி கேட்டு பேசிக்கிட் டே இருந்தோ நீ அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு டக்குன்னு போயிட்ட இல்ல இதுதா அப்டி இப்டி நடந்தது இப்டி நடந் அப்பிடி இப்டின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு என்னடா ச்சே நம்ம தா மிஸ் பண்ணிட்டோம்மா அந்த ஸ்கூல அப்டி இப்டின் சொல்லிட்டு அந்த மா அந்த ஆன்வல் டே அப்டிங்கற ஒரு விஷயே வருன்ல்ல டென்த்துக் காவந்து எந்த ஸ்கூல்லையூ வெச்சு நா கேள்விப்பட்டதே இல்ல ஆனா அந்த ஸ்கூல்ல அப்
ஸ்கூல்ல பேட் வைச் சாங்க என்ன நா தா டான்ஸ் ஆட்ணோனா அதனால ஞாபகோ இருக்கு
ம் எனக்கூ அந்த டான்ஸ் ஆட்றது வந்து ரொம்ப புடிக்கூ நா எந் ஒரு ஸ்டேஜ் கூட விட மாட்டே எல்லாத்துலயூ ஏறி எறங்கி பரவாயில்ல ஆடி ஏதோ நம்மளுக்கு வந்தது என்ன பாத்து நெறைய பேர் ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லா ஆடுவாங்க அதனால ஜாலியா இருந்தது அப்ப டென்துலா அந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க போல இருக்கு எனக் கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நா ச்செ ஏண்டா வந்தோ அப்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ் கூல்ல ‌இர்ந்து வந்து அப்டியே படி படி படி படி இதையே சொல்லிட்டு இருந்தாங்க அப்றோ தா லெவன்த் டுவெல்த் க்கு வந்ததுக்கு அப்புறோ சுத்தே அத விட என்னன்னா நாங்க வந்து கோயட்டு மாற் தா டென்தே அங்க வந்து படிச்சோ கேர்ள்ஸ் பாயஸ் இருப்போமே தவிர ஆனா பேசிக்கலா மாட்டோ அவ்ளவா என்னன்னா என்ன படிப்பு சம்பந்தமா பேசுவோ அதுக்கப்புறோ பேசவே மாட்டோ ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக் காங்க ஆனா கீழ் ப்ளோர் ஃபுல்லா கேர்ள்ஸ்ஹு மேல் ப்ளோர் ஃபுல்லா பாய்ஸ்ஹு யார் என்ன ஏது எங்க பக்கத்து தெருவு பையே படிக்கிறான்றதே ஒரு வருஷோ அந்த லெவன்த் முடிச்சு கழிச்சு தா எனக்கு தெரியூ அந்தளவுக்கு எனக் கு இ உ இ ஏனா அவுங்க வந்து அப்பா அந்த பைய அப்பா கூட அவுங்க போயிடு வான் போலருக்கு ஸ்கூல் பஸ்ல வந்து நா பாத்ததே கெடையாது என்னடா இப்டிலாமா நடக்குது இந்த ஸ்கூல்ல ஏனா முன்னல்லா வந்து பாத்தீங்கனா இந்த மாரி நம்ம படிச்சிருப்போ ஏனா பிஃப்து சிக்ஸ்து அது வரைக்குமே நம்ள ‌எல்லா கோயெட் தா போட்டு வச்சிருப்பாங்க அப் இப்டிலா வந்து பன்னிட்டு இப்ப ரொம்ப பன்னவு தா பசங்களுக்குள்ள அது வந்து கொஞ்சொ இதுவா மாரூ ஏ நம்பள வந்து ஏ பேச விட மாட்டறாங்க நம்ம பேசியே ஆகணூ அப்படின்னுலா நெறய பிரச்சன வந்திருக்கு அந்த ஸ்கூல்ல நாலா பா இப்ப அந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு ஏன்டா போறோ அப்டிங்கிற மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைய இழுத்து விட்டுருவாங்க அது இல்லாமே ஒரு கட்ட இர்ந்தாலும் அந்தன் ஏ வந்து பாக்க கூட கூடாது ஹேண்ட் வாஷ் கூட தனித்தனியா வச்சிருந்திருப்பாங்க என்னடா ஸ்கூல் இது அப்டிங்கற மாரி ஒரு பக்கொ நல்லத்தா சொல்றாங்க சரி அப்டின்ட்டு நாங்க போயிட்டேருந்துருவோ ஏ ஃப்ரெண்டு ஒருத்தி என்ன பண்ணானா அ அவுளுக்கு வந் து அவள மாதிரியே இன்னொரு பொண்ணு இருப்பா டக்கு
ஒரே நிம்ஷோ ஒரே நிம்ஷெங்க ஒரே ஒரு ஓடிபி மட்டூ சொல்லிக்கிறே ஹலோ
ஆ சொல்லுங்க நாய் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு ஓகே ஓகே ம் ம் ஹூம் அந்த மாதிரி வந்து அப்போ ரெண்டு பேரு மாரி இருந்ததால கூப்ட்டு ப விசாரிச்சாங்க நீ ஏ அந்த பையங்கிட்ட பேசின அப்டின்னுட்டு ஆனா என்னோட ஃப்ரெண்டு அந்த பையன்ட்ட பேசவே இல்ல அந்த பொண்ணு பேசியிருக்க போலர்க் கு அதனால தா ஏதோ சம்திங் ரிலேட்டிவ் போலருக்கு பேசிருக் என்னடா இது என்ன கூப்டு ஏ திட்றாங்கன்னு சொல்ட்டு அந்த பொண்ணு எங்கிட்ட அழுதுட்டே இருந்தா அப்புறம்தா பார்த்தா வேற பிரச்சனய அந்த செக்ரட்டரி சார் போட்டு இழுத்து உட்ருக்காரு இதெல்லா எனக்கு ஒரு பக்கொ ஸ்கூல்ல நடந்தாலு அந்த எக்ஸாம் பயொ அதெல்லா எனக்கு வந்து ஏ பக்கத்துல ப ஒக்கார்ந்துட்டுருக்க பைய வந்து பயாலஜி குரூப்பு நா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு கேர்ள் காட்டு கேர்ள் அப்டின் கேட்டா என்னத்த காட்றது நீ வந்து பயாலஜி நா சி எஸ் அப்டின்ன பாத்தா என்த பாத்தி எழுதிட்ருக் கா எனக்கு செம சிரிப்பு என்னடா அப்டி என்னடா சி எஸ் ச பாத்து பயாலஜில என்ன என்னடா எழுதுவீங்க ஒரே செம்மா ஆச்சரியமாருந்து து செரி என்னமோ சொல்ட்ப்போங்க அப்டிங்கிற மாரி இருந்து ரொம்ப அந்த டைம்ல வந்து இதுதா பன்னனு அதுதா பன்னனு அந்த ஸ்போர்ட்ஸ் டே கூட வந்து நம்பள பார்ட்டிசிபேட் பண்ண உடமாட்டாங்க இந்த லெவன்த் டுவெ்த் து வந்துட்டா இல்லன்னா அந்த அழுது கண்டிப்பா வந்து டென்த்தும் டுவெல்த்தும் வந்துட்டா உடவே நம்ம என்னதா பாவம் பண்ணமோ நம்மலா அதெல்லாம் ஆமா அதுவு இல்லாம அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக்கா அப்றோ அதுக்கப்பறொ வந்து இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிச்சது இப்பலாந்தா அப் பல்லா வந்து மொத்தமா சேத்து வப்பாங்க சேத்து அ எழுவோ அந்த மாதிரி எல்லா வந்து இருந்துது இப்ப எல்லாமே வந்து அ மாத்திட்டாங்க எல்லாமே எனக்கு அதெல்லா சொல்லமாட் கே மாட்டாங் சொல்வா
ஹலோ
பாத்ருக்கீங் எல்லா சு
ஆ ஆ
மேக்ஸ் சார்த எல்லாம் இருந்தா செரி எங்க இருதுங்க நஷ்டம் மட்டும் எங்க இருதா வருவங்க எப்படியும் வருவாங்க பாடத்த நடத்திருவாங்க அந்த அளவுக்கு வந்து
ஆமா
இதுவாருக் வே வந்தாரு எங்களுக்கு செம்ம ஷாக் யாரு இந் யாருடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந் பங்காலிட்டா வந்துக்கன் நா மறுநாளே எங்களுக்கு வந்ந்தாரு ஐயயோ இவரு கிட்ட மாட்ணோம் அப்படிங்கற நென்சு உடவே இல்ல கடைசி வரைக்கும் எங்கல பேரன்ட்ஸ் மீட்டீங் வ ச்சி என்னன்னத சொல்லி பண்ணி உட்டாரு ஒரு பாட்டுக்கும் இந் மாதிரி நறைய நம்மளுக் கந்த ஸ்கூல் லைஃப்ல தான் வந்து நறைய நடந்திருக்கு ஏன்னா இந்த நம்ம ஒரு பனெண்டு வருஷம் கிட்டத்தட்ட அங்க அதுல படிச்சிருப்போம் நறைய அனுபவோ அதுலதான் இருக்கும் செய்வு இவ்ளோ நேரம் உங்க கூட பேசினல்லா அழகா பேசியிருந்தோம் ரொம்ப நறைய விஷ்யங்கள் பகிர்ந்துகிட்டோம் மீண்டும் அ பேசலாம் நன்றி வணக்கம்
சேய